வணக்கம் சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே தோழி ம் சொல்லுங்க இல்ல தோழி இனிமேல் தாண்டி சொல்லி சாப்படணும்
சரிங்க தோழி தோழி இந்த இயற்க் கையான விஷயம் இந்த செடிகள்லா வளர்க்க புடிக்குமா உங்களுக்கு
எனக்கு அ புடிக்கும் தோழி ஆனா அவளோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கெடையாது ஏன்னா நா இருக்கற வந்து ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கற்றேனா அதனால நம்மளுக்கு வந்து கால்லிருந்து ஈவினிங் வரைக்கு இந்த வேலையே செரியா இருக்கும் இப்ப வந்து நாம் வந்து அம்மா வீட்ல இருக்கே அதனால கொஞ்ச ஃப்ரீயா இருக்கே நா எங்க வீட்டுல போயிட்டானே எனக்கு வந்து கால்லருந்து நைட்டு வரைக்கு வேலைகள் இருந்துட்டே இருக்கு அந்த நேரத் துல வந்து எனக்கு வேற இதுலயா விடு என்ன சொல்லு வேற எந்த வேலையு எனக்கு வந்து செய்யறதுக்கு அவ்ளோ டைம் கெடைக்கறது இல்ல க டைம் கெடைச்சா கண்டிப்பா நா செ செய்வந்தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி தோழி நீங் எனக்கு புடிக்கு தோழி எனக்குல்லா செடிகள் வளர்க்க ரொம்ப புடிக்கு தோழி பூச்செடின்னா எனக்கு ரொம்ப புடிக்கு
அப்டியா தோழி ம் ம் ஏ வீட்லயு இருக் கு தோழி எங்க மாமியார் பண்ணுவாங்க எங்க வீட்டுல மொட் மொட்ட மாடித்துல கொஞ்ச சின்ன தோட்ட மாட்டு தா வெச்சிருக்கோ நாங்க அதுல வந்து ஒங்களுக்கு துளசி அ என்னனு சொல்றது அ துளசி கருப்பூலவல்லி அ இன்னு கத்தாழை செம்பருத்தி ம்கு மல்லிப்பூ ரெண்டு இருக்கு ஆ ரோஸ் செடியு இருக்கு அ என்ன சொல்றது வேறய் சின்ன என்ன முருங்கைக்காய் செடி
சரிங்கத் தோழி
சின்ன சின்ன செடிகள்லா இருக்கு நம்ம வந்து அந்த இருக்கிற இதுலயே நம்ம வந்து ரொம்ப கீரை வகைகள்லா கொஞ்சோ வளக்குறாங்க மாமியாரு அதனால நம்ம வந்து வெளில வீ கீரைகள் ரொம்ப வாங்குறதே இல்ல நம்ம வீட்டு கீரைதா நா வந்து நம்ம கொழம்பா வச்சு சாப்டுவோ அதிகமா இல்லன்னா கொஞ்சோ இது பண்ணி சாப்டுவோ கீரை பண்ணி சாப்புடுவோம் ஆமா அ ரொம்ப நம்ம வீட்டு சாப்பாடு தா ரொம்ப இது காய்கறிகள் அதுல வந்து கொஞ்சோ என்ன சொல்றது அ வெண்டைக்கை கொஞ்சோ இருக்குது ஆ பாவக்காவு ஒரு சில டைம்ல அதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ இருக்கு எங்க மாமியாருக்கு ரொம்ப இஷ்டோ அவங்களுக்கு வளக்கறது ரொம்ப பிடிக்கோ அதனால அவங்க வந்து கால்ல ஒரு ஏழு மணி ஆனாலே நா அவங்க கால்ல போயிடுவாங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒம்போது மணி வரைக்கு அவங்க மேலதா இருப்பாங்க எல்லா த்துக்கு தண்ணி ஊத்திட்டு அத பாத்து பராமரிப்பு பண்ணி ச்சு பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கு அவங்க பண்ணுவாங்க அதனால எங்க வீட்லயு இருக்கு தோழி உங்க வீட்டுல இருக்கா தோழி அந்த மாதிரி
ஆ இருக்கு தோழி செடிகள்லா இருக்கு அ வெண்டைக்கா செடி கத்திரிக்கா செடி க செடி சாரி கறிவேப்பில மரோ அப்புறமேட்டுக்க பாத்தி என்னனா பூச்செடியில வந்து மல்லிகைப்பூ கனகாம் கனகாபரம் அப்புறமேட்டுக்கு இந்த ஊசி இருக்குல்ல அந்த ஊசி மல்லி லி
அப்டியா தோழி
ம் ம் நல்லா பூக்கள்லா நல்லா நட்டுமா அதுல
ஆ எல்லாத்துலியு பூக்கள் விட்டுட்டுதா தோழி இருக்கு இது வெயில் காலல்ல பூக்கள் ரெண்டு கட்டயு இருக்கு அதே மாரி நம்ம ரோஸ்ல மட்டுதா தோழி இன்னு அதுப்பூவே வரல
ம் ரோஸ் செடினாலே என்னன்னு தெரில தோழி அது அது நம்ம வக்கிற டைம்ல வந்து ஒரு ரெண்டு தடவ வருது அதுக்கப்புறோ வரவே மாட்டேங்கிது எந்த என்ன காரணோ தோழி அது
அது எனக்கே தெரியல தோழி அது வச்சுப் ப எப்பிடி பாத்தீங்கன்னாலு ஒன் இயர் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல அந்த ரெண்டு பூ இல்லனா மூணு பூ தா வைக்கு அதுக்கப்புறோ ஒரு மொ க்கு கூட பாக்க முடியாது கண்ணுல
ஆமா தோழி அதேதா தோழி எங்க வீட்லயு ஒரே எப்பவாவுது வரணு ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு தரவ அப்பிடிதா வருது ரெண்டு பூ இல்லேன்னா மூணு பூவு வருதா அதுக்கு மேல வரவே மாட்டேங்கிது என்ன காரணோனு தெரியமாட்டேங்கிது
ஆமா தோழி அந்த ரோஸ்ல வந்து கலர் ரெண்டு கலர் கலந்துருக்கு ஆரஞ்ச் கலரு ஒயிட்டு கலந்துருக்கு அது ஒரு
கலரே உங்களுக்கு
ஆமா தோழி அழகா இருக்கு அது ஆனா பூக்கவே மாட்டிக்கிது போவு மாட்டுக்கு அந்த செடிக்கி சாப்ட எதுவு வெக்கலன்னு கோவமோ என்னமோ தெரில அது சாப்ட என்ன வைக்கிறது
என்னானு தெரியல தோழி எங்க மாமியார் வந்து சி இ எ மத்த செடிகள் எல்லா அவுங்களுக்கு உருளக்கெழங்கு தோல் இருக்குல அது அரைச்சு ஆ டீ வைக்கற எழ இது இருக்குல்ல அது டீ வேஸ்ட் இருக்குல்ல அதெல்லா என்ன சொல்றது தண்ணில ஊற வச்சு அத எடுத்து அரிச்சு அதெல்லா வந்து அவங்க போட்டுட்டே இருப்பாங்க அதனால வந்து உங்களுக்கு சில மலங்கல்லா நல்லா வந்துரு இந்த செம்பருத்தில்லா ரொம்போ நல்லா வரு எங்க வீட்ல ஒரு நாளுக்கு இருவது பூனாலு அப்டி வரு உங்களுக்கு எங்க வீட்ல செம்பருத்தி சீசன் டைம்ல இந்த ரோஸ் மட்டு தா ஏ வரமாட்டேங்கிது தெரில அதே மாதிரி இந்த ஜூவ்வி மரோ சொல்லுவாங்கல அதுவு வந்து கா முதல்ல வந்துட்டுருந்தது இப்போ அதுவு வரமாட்டேங்குது
அப்படியா
ம்
அது நம்ம பராமரிக்கிற மொற இருக்கு தோழி நறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம யூஸ் பண்றத நம்மோ முட்ட ஓடு வெங்காயோ வெங்காயத் தோலு தக்காளி அ அந்த மேல கட் பண்ணுவோல்ல அந்த தோலு அப்புறமேட்டு காய்கறிகளோட தோலு அந்த டீ தூளு முக்கியமா அந்த டீ தூள் போட்டா நல்லா வளருன்
ஆமாங்க எங்க வீட்ல அது தெனமு அத நம்ம சேமிச்சு வச்சு அது என்ன சொல்றது அதுக்கே ஒரு பக்கெட் வச்சுப்போ நம்ம கிச்சன்ல வெச்சுட்டு அத வேஸ்ட்ல்லா போட்டுட்டு சேத்து சேத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேத்து எடுத்துட்டு போய் அந்த தண்ணில ஊற வச்சு அப்டியே அந்த தண்ணில்லா எடுத்து எடுத்து ஊத் துவாங்க எங்க மாமியரு இல்லேன்னா நல்லா என்ன சொல்து மை போல அரச்சு ஜார்ல போட்டு அந்த தண்ணி போய் ஊத்துவாங்க உருளக்கெழங்கு அ இந்த முட்ட ஓடு நல்லா மிக்சியில அரைச்சு போடுவாங்க எங்க மாமியாரு
செரிங்க தோழி
ம்
அந்த மாரி தோழி இப்ப என்னன்னா தோழி இந்த செடிகள் வளர் கறது வந்து ஒவ்வொரு செடி வந்து இதெல்லா ஏத்துக்குது ஒவ்வொரு செடி டி வந்து ஏத்துக்க மாட்டேங்குது அப்டின்னேல்ல நம்ம கட உர போட்டா கட கடேயில போய் உரம் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்கலே ஓரளவு நல்லா வருது ஆனா வந்து அது கெமிக்கல் கலந்ததுன் சொல்றாங்க
அப்டியா தோழி ஆமா அவுங்க மேபி அவுங்க நல் நெறய கெமிக்கல்ஸ்லா அவுங்க யூஸ் பண்றதுனால தா அவுங்க அவுங்களுக்கு டெய்லி வருதோ என்னவோ நம்மளுக்கு அ நம்ம ஒன்னு கெமிக்கல்லா யூஸ் பண்றது இல்ல வீட்ல ஒரம் தா போட்றோ இல்லன்னா ஒர மண்ணு வருதுல்ல அந்த வித் வித்துட்டு வராங்கள அதா நம்ம போட்றோ அதனால நம்மளுக்கு அந்த அவ்ளோவா வரலன்னு நெனைக்குறே தோழி இல்லன்னா அவுங்க கெமிக்கல்லா அதிகமா சேக்குற காரணத்துனால அவுங்களுக்கு வருதோ என்னவோ
கண்டிப்பா தோழி இப்ப பூந் தோட்டோல்லா வச்சுருக்காங்க பாத்தீங்கன்னா அவுங்கல்லா கெமிக்கல் ஒரம் தா கலக்குறாங்க அப்டினேல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பூ பூக்குது பாருங்க அதா அந்த உரத்துக்கு
கண்டிப்பா அவுங்கல்லா நல்லா பராமரிப்பு பண்ணாதா அவுங்களுக்கு வந்து அவுங்க கார்டனே நல்லா இருக்கு அதனால அவுங்க அதிகமா சேப்பாங்க இதெல்லா
கண்டிப்பா தோழி அதே தண்ணி வந்து நம்ம பாட்டுக்கு விடக்கூடாது தண்ணி ஊத்தக் கூடாது அது எப்டின்னா சொட்டு சொட்டா உத்துற மாதிரி அதுக்கு கொண்டு போணுமா தோழி அப்பதா அது வந்து வந்து வளர்ச்சி அடையு ஆ வந்து
கொஞ்சோ கொஞ்சோமா ஊத்னாலே அதுக்கு பத்த மாடேங்குனு சொல்லி எங்க மாமியார்லா பக்கெட் பக்கெட்டா தண்ணி ஊத்துறாங்க தோழி மரத்துக்கு எல்லாத்துக்கு அதுவு வந்து அ என்ன சொ ல்றது மதிய நேரத்துல போடக் கூடாது காலை நேரத்துல போடணு இல்லன்னா ஒரு நாலு மணிக்கா அப்டி போடணு இந்த என்ன சொல்றது நல்லா வெயில் பட்ற டைம்ல கொடுக்க போடக் கூடாது தண்ணி சொல்லி சொல்லுவாங்க அதுல்லா
அந்தப் அந்த செடி வந்து வாடி போயடு தோழி வெயில் நேரத்துல நம்ம ஊத்தணோம்னு வெச்சுக்கோங்களே செடி வாடி அது அதுக்கப்றோ திரும்பியு பிழைக்காது அதனால அ னா வெயில்ல வந்து தண்ணி ஊத்தக்க கூடாதுன்னு சொல்றாங்க யாருமே வந்து செடிக்கு வந்து வெயில்ல தண்ணி ஊத்த மாட்டாங்க தோழி
ம் அதாந் தோழி அது கரெக்ட்டா இல்லயானு சொல்லி உனக்கு எனக்கு ஒரு டவுட் தா இருந்தது அதா உங்ககிட்ட கேட்டே இந்த மாதிரி பண்றது கரெக்டா இல்லயானு சொல்லி
கரெக்ட் தா தோழி நம்ம காலைல ஊத்தலா தோழி அதே மாரி சாயந்தரோ அந்த வெயில்ல குறைஞ்சதுக்கப்றோ ஊத்தலாம் அதே மாரி அது தேவையான உரம் அந்த டீ தூள் நீங்க சொன்னீங்கள அந்த டீ தூள் முட்ட ஓடு இந்த ரெண்டுமே ரொம் ப நல்ல ஒரு அது தேவையானது ஒண்ணு
ஆமா அது கண்டிப்பா நாம போட்டுட்டே இருப்போ எங்க வீட்ல வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணுவோ அந்த உருளக்கிழங்கு நல்லா யூஸ் பண்ணுவோ டீத்தூளு நல்லா யூஸ் ஆகு எங்க வீட்டுல அதனால வந்து அது ரெண்டு நம்ம கண்டினியூவா போட்ற மாரிருக்கு
கண்டிப்பா தோழி அதே மாரி நம்ம நெறய யூ டியூப்ல பாக்குறோ என்னன்னா ஒரு செடி நம்ம ஒரு பூச்செடி வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களே ரோஸ் செடியே ரெண்டு எடுத்துக்கோங்க அந்த ரோஸ் செடிலே பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடில ஒரு அ ரெட் கலரு ஒரு ரோஸ் ஒயிட் கலரு அப்டிங்கையில அந்த ரெண்டு இது துதா அந்த கோம்பு இருக்கு இல்ல தோழி வளர்ற கோம்பு
ஆமா அதுல்லா நல்லா பண்றாங்க இப்பல்லா அவுங்ளுக்கு எதோ அவுங்க ரெண்டுதுலயு அதோட இத கொடைய கட் பண்ணி அந்த ஜாயிண் பண்ணி அது ரெண்டு சேந்த மாதிரி வளர்ற மாதிரி பாக்கறாங்க ரொம்ப ஏதேதோ பண்றாங்க
தோழி
ஆமா வருதுன்னு சொல்லுது தோழி அவங்களுக்கு அந்த மாரிதா உங்ளுக்கு நா ம் இப்ப வந்து நெறைய டிஃப்ரென்ஸ்சு அ என்ன சொல்றது ஃப்ரூட்ஸ்லா உங்களுக்கு பெருசு பெருசா வருது பாருங்க அதெல்லா அந்த காரணத் னால தா வருதுன்னு சொல்றாங்க தோழி அவுங்க ரெண்டு செடி சேத்து நட்ற காரணத்தினால தா உங்களுக்கு டிப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரிமெண்ட்டே ரொம்போ பண்றாங்களா தோழி இப்போ உங்களுக்கு எல்லாத்துலயு வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆய்வு பண்ணி இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகுன்னு சொல்லி ரொம்ப வ வெச்சு வா பண்ணி பாத்து அதுக்கப்புறமா தா உங்களுக்கு இப்பல்லா உங்குளுக் கொய்யா பழோல்லா எவ்ளோ பெருசு பெருசா கெடைக்குது உங்குளுக்கு கொய்யா பழமா இருந்தாலு சில வேற ஃப்ரூட்ஸ் இருந்தாலு பேரிக்கா இருந்தாலு ரொம்ப பெருசு பெருசா கிடைக்குது உங்குள்க்கு அதல்லா இந்த காரணித்தினால தா உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி சொல்றாங்க
கண்டிப்பா கண்டிப்
ம்
ஃபஸ்ட்டு நாங்க என்னா வந்து அதெல்லா ஒட்டு செடியா வெச்சு நம்ம ண்ணைல வந்துட் அது வருமா வராத அப்டின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சி நானு ஒரு
மண்னாம் பண்லா தோழி அதுக்கு தகுந்த மாதிரி உரோ அதுக்கு வாஞ்சி நம்ம பராமரிப்புல்லா கரெக்டா பண்ண மேபி வருன்னு நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்
கண்டிப்பா ஒரு சின்ன செடியில நீங்க பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதா இல்யான் சொல்லி நம்புளுக் நல்லாவே தெரிஞ்சிரு நம்ம பெரிய செடில எக்ஸ்பிரிம் பண்றதோ அது சின்ன செடிலே பண்ணி பாருங்க நீங்க
தோழி
நம்ம சின்ன செடில பண்ணி பாக்லா எதாவ்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுனா
ம் சரிங்க தோழி
ம் சரிங்க தோழி அதில்யு நம்பளுக்கு ட்டுருங்க தோழி நம்ம உங்குகிட்ட பேசுற நிமிடம் எல்லா ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது தோழி நம்மொ ரொம்ப தேவ வேணூன் சொல்லுது தேவக்கு அறியிற மாதிரி ரொம் ப நல்ல விஷ்யங்கள்ல நம்ம ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோன் நெனக்கிற தோழி சரி தோழி நம்மு